வணக்கம் எப்டி எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்
உம் நல்லா இருக்கங்க தோழர் உம் எல்லாரும் நல்லா இருக்காங்க தோழர் உங்க வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாரும் சாப்டீங்களா தோழர்
சாப்பிட்டோம்
உம் உம் வே என்ன பண்றீங்க
நா டெய்லி நம்ம டெய்லி ரொட்டீன்ஸ் பத்தி பேசலாமா
ஆஹ் ஓகே ப்ரோ
உம் நீங்க காலையில எழுந்தோனே என்ன என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் சொல்றீங்களா
காலாயில எழுஞ்சதும் சாப்பாடு குழம்பு ஆக்கணும் செய்யணும் உம் உம் எல்லாருக்கும் டிபன் கட்டணும்
ஆ
அந்த மாதிரி வேலை அதா ப்ரோ ஆமா வீட்லாங்
நான் வந்து காலையில எழுந்தவனே நான் டெய்லி ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு எழுவேன் சிக்ஸ் தேர்ட்டி எழுந்தனா ஜிம்க்கு போயிட்டு ஒரு டென் தேர்ட்டி அது மாதிரி வருவேன் வந்துட்டு வீட்டு்ல குளிச்சுட்டு சாப்பிட் டு வீட்டுல ஏதாவது வேலை சொன்னாங்கனா அதெல்லாம் செஞ்சுட் ட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உக்காருவேன் இல்ல டிவி பாப்பேன் ஏதாவது படம் போடுவாங்க மக்கள் செனல்ல படம்
ஆமா ப்ரோ ஆமா ஆமா ஆமா ப்ரோ
அதெல்லாம் நல்லா இருக்கும் பார்ப்பேன்
ஆமா
டுடே ஆஃப்டர்னுன் சாப் விட்டு கொஞ்சம் எதனா எடுத்து வரைவேன்
ஓகே ஓகே
வரைவேன் உங்க போட்டோ கூட குடுத்தீங்கன்னா நா அப்படியே கூட நல்லா வரையுவே அப்டியே
ம் சரிங்க ப்ரோ
ம் ம் அந்த மாதிரி ஆர்டர் எடுத்து ஏன்ன அப்படியே ஆர்டர் எடுத்து செய்வேன் எல்லா என்னவோ கொடுத்தாங்கன்னா அந்த அமௌண்ட்டுக்கு நான் செஞ்சு தருவ
ஓகே ப்ரோ சேம்லாமா ஓகே ஓகே ப்ரோ ப்ரேம் போட்டு தருவீங்களா
ஆ ஃப்ரேம் இல்ல ஃப்ரேம் இல்ல வரஞ்சி அவங்க போட்டோவ நான் வரஞ்சி தருவேன்
ஓகே ஓகே ப்ரோ
ட்டாங்கனா நா டிராயி்ங் பண்ணி தருவ
ஓகே ஓகே ஓகே ப்ரோ
அப்புற ஈவ்னிங் வந்தனா ஈவ்னிங்கு திரும்பி சிக்ஸ் ஓ க்ளாக் அப்டியே ஜிம்முக்கு போவோ திரும்பி சாப்புடுவே அப்டியே தூங்கிருவோ ஃபோன் பாப்போ அதேதா டெய்லி ரொட் டின்
ஓகே ப்ரோ எனக்கு அப்டிதா காலைல வீட்ல இருப்ப அப்றொ வேல்லா முடுச்சுட்டு குளிச்சிட்டு சாப்புட் ட்டு படுப்பே தூங்குவே அப்றம் மதியொ சாப் பாடு மறுப்டியும் மதியொ சாப்பாடு கொழம்பு செய்ணு
உம்
அப்றொ ஈவ்னிங் நைட்டு செய்ணு சாப்பாடு கொழம்பு இந்த மூணு ஆ இந்த மூணு வேலையு செஞ்சுனே இருக்கணு ஆமா ப்ரோ இந்த மூணு வேலையு செஞ்சுன்னு இருக்கணு அப்றோ டெய்லி எதனா ஸ்நாக்ஸ் கேட்டா வீட்ல இருக்கவ்ங்க அவுங்களுக்கு எதனா செய்ணு அதிகமா கெவுர் மாவு இருக்கு கெவுர் மாவு தோச குடுப்போ கெவுர் க கேவுர் கஞ்சி அந்த மாரிலானா அந்த ஹெல்த்தி ஃபுட்டு தா அப்டிதா ஆமா அந்த மாரி கேவுரு கஞ்சி செஞ்சு கொடுப்போ
உம் உம்
அந்த மாரி அப்றோ ஆயாங்களா இருக்காங்கல்ல அவுங்கூல்லா ஒக்காந்துன்ன பேசுவோ அவுங் கூடலா ஒக்காந்து பேச னாலே ஒரு தனியா இருக்குல்ல ஜாலியா இருக்கு அவுங்க ஆமா அவுங்க அப்பத்தி கத எப்டி இருந்தாங்க ஆமா அப் பத்தி கதிய சொல்வாங்க இப் பதா நீங்க ஒடம் சர்லெனா ஊசில்லா போர்றீங்க அப்டீன் சொல்வா ஏனா அப்பல்லா அவுங்க ஒடம் சர்லனா எலதா எதனா ஒரு எல கட்ச்சு மெல்லுவாங்க அ ப்புறோ ஒன்னே சரியாயிடுமா ஆனா இப்ப நம்மளுக்கு ஊசி போடாதா சரியா
தொண்டவலி ஒரு நம்ம சின்ன தொண்டவலி திர மாத்திர போட்றோ ஆனா பலா குப்பமணியல எடுத்து நல்லா அரை ச்சு தொண்டைல தடவாங்க
இப்ப அப்டி இல்லல்ல வர வர எல்லாமே மாறிட்டுவருதுஆனா அத்த வாட்டி வந்து இந்த எலை எதுவுமே இருக்காது பாரு நம்ம இருக்கிற ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் னா இருக்கு எலல்லாம் வர வர ஜென்ரேஷனுக்கு ஆமா இருக்காது போயிடும் நானாவோ இரு இல்ல இப்போ இப்பயே அவ்ளோவ இல்ல நம்மளுக்கு தெரிஞ் வெரி மே உங்களான கேட்டு பாருங்களேன் நீங்க சலிக்குனான் பண்ணீங்கன்னா அங்க எல சாப்டோம் செரி ஆயிச்சு அந்த மாரி இப்ப நம்ம அந்த ஒரு எல மேன்னம்னா சரியிக மாட்டேங்குது ஊசி போட்டதா சரியாகுது சளி கூட ஏன்ன இப்ப சாப்ற ஃபுட்டு இல்ல இப்ப சாப்புர ஃபுட்டு வேற இல்ல வா அப்ப சாப்ட்டு ரொம்ப இயற்கையா சாப்புடு கஞ்சிதான் குடிப்பாங்க அப்ப கூட அவுங்களுக்கு சளிலான் புடி க்காதுல இப்ப நம்ம ஒரு ரெண்டு நாளுக்கு கஞ்சி குடிச்சோம்னா சளி புடிச்சுக்குது ஏன்னா இப்போதைக்கு இருக்கு உடம்பு ரொம்ப நம்மளல்லாம் வீக்கா இருக்கு அவுங்க இது நா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அவுங்க எ ஒடம்பலாம் தொட்டு பாருங்களன் இப்பும் அவங்க நிமிந்துதான் நடப்பாங்க நம்ம ஒரு மாடிபடிய யேறணும்னா கால் வலிக்குது கை வலிக்குது அப்படின்றோஆனா அவுங்க பாருங்க ஆட்டு சாணி அள்ளுவாங்க ஆட்டு சாணி எல்லாமே இந்த மாரி எல்லாம் வேலை செஞ்சுன்னு இரு க்காங்க ஆனா அவுங்களுக்கு நல்லா இருக்கு நம்ம இதுவே ஒடம்பு கொஞ்ச கடைக்கி போனாலே கால் எல்லாம் வலிகிது அந்த மாரி
ஆமா ஆமா நம்ம செஞ்சுனேன்னா அது தெரியாது என்னனைக்குனா ஒரு நாள் செஞ்சன்னா வலி
அப்படின்னு இல்லலை ப்ரோ இப்ப நம்ம ஒடம்பு ரொம்ப நம்ம வேற ஃபுட்டு் எல்லாம் சாப்பிடுறோம்ல
ஆமா ஆமா அவங்க கல்ச்சர் வேற நம்ம கல்ச்
ம்மா நல்ல புட்டு் எடுத்துக்குனு நல்லா சாப் இருந்தாங்க அவங்க இப்போ ஒண்ணும் உயிரோட இருக்காங்க அவங்களாம்
ஆமா ஆமா
எல்லா எப்டி இருக்காங்க எல்லாமே இப்ப மாம்பழம் சாப்
டக்குன்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வருது
இப்ப அந்த அப்பல்லாம் எதுவுமே இல்லையா ப்ரோ இப்ப ஒரு பிரசவ வழின்னா இப்ப ஆஸ் பிட்டல் போறங்க அப்பெல்லா வீட்லேயே குழந்தை பொறந்துருமா அந்த மாரி தான் இப்டி பண்றன் இப்ப ஒரு எதுனா ஒரு இது பிரெக்னன்ட் ஆயிட்டாங்களே ஒரு ஊசி போடணும் அந்த மாரி இரு இருக்கு அப்பல்லாம் வந்து வீட்லயே எல்லாமே பாத்துப்பாங்களாம் அப்டி இருக்கு இப்போ கல்யாணம் எல்லாம் மண்டபத்தில் பண்றாங்க பஸ்ட்லாம் வீட்லயே பண்ணருவாங்க கல்யணம் னு ஆமா இப்பதான் எப்டி சொல்றது மண்டபம் பெரிய மண்டப வச்சாதான் ரிலேட்டிவ்‌ எல்லாம் நிறைய பேர் வராங்க ஆமா அந்த மாரி நினைக்கிறாங்க ஆமா இப்போ அதே மாரி அப்பல்லாம் வந்து வீட்லயே கல்யாணம் பண்ணி வீட்லயே சாப்பாடு அப்பல்லாம் ஒயிட் ரைஸ் தானா சாப் படுக்க மாட்டம்தானா அதெல்லாம் சொல்லுவாங்க கேட்டுக்கன்னு பேசிக்கனும் இருப்போம் எல்லா விஷயமு சொல்லுவாங்க அப் பத்தினா நடந்தது அப்பல்லாம் சின்ன சின்ன ஓலை வீடுதா இருந்துச்சா ஆனா அது நிம்மதியா இருக்கும் நம்மளுக்கு இப்போ பெரிய வீடு கட்டியும் நிம் இல்ல நம்பளுக்கு
உம் உம்
கஷ்டமா இருக்கோ நம்ப இப்ப எல்லாமே இ ஐ எம் மைல போட்டு எல்லாமே இ ஐ எம் மையிலே எடுத்து நம்ப காசுலா அதுலயே செலவு பண்றதா இருக்கு
ஆமா ஆமா கரெட்டுதான்
இருக்கவங்க என்ன பண்றாங்க நெட்டா ஏத்துறாங்க இல்லாதவங்க இ எம் ஐ போட்டு இ எம் ஐ போட்டு தான் எடுக்கணும் அதலாம் நம்ம என்ன இப்ப இருக்குவங்க வந்து உ விவசாயம் பண்ணி உழைச்சி எல்லாமே வாங்கனாங்க அப்ப எதுவுமே இல்லல்ல ப்ரோ இப்பதான் ஃபேனு ஏசி அந்த மேரி எல்லா வந்துச்சு
ம்ம்
அப்பல்லாம் வெளியே இயற்கையா மர காத்துதான் வாங்கினு இருப்பாங்க இப்போ ஒரு மரம் கூட இல்ல
காட்டு பக்கம் போன அளவு சில்லுனு இருக்கு பாத்
ஆமாகுரு ஏனாப் இப்ப அங்கங்க ரோடு போட்டுறாங்க அப்பார்ட்மெண்ட் கட்டிறாங்க
ஆமா ஆமா
இப்போ எங்க ஊருக்கு எங்க ஊர் பக்கத்துல மழை வந்துச்சுன்னா எங்க ஊர்ல வரணும் மண்ணு வாசனை
உம் ஆமா ஆமா மண்ணு வாசம்தா அப்படியே சூப்பரா இருக்கும்
ஆமா ப்ரோ ஏன்னா இப்போ எப்படி சொல்றது மத்த இடத்துலல்லாம் வந்து ரோடு போட்டுறுவோம் அந்த மண் வாசனையே வர மாட்டேங்குது எங்க மழை பெய்துனே இப்போ ஒரு இடத்துல மழை பெய்ஞ்சுதுன்னா பக்கத்து ஊர்ல வந்து மண்வாசன வரணும்
ஆமா
ஆனா இங்க அப்டி வரவே இல்ல ஏன்னா இப்ப எப்படி சொல்றது ஃபுல்லா ரோடு போட்டு எல்லா அந்த மாரி பண்ணிரு றாங்க அதனால ஏ ஆமா எதனாலும் எதுவுமே ஆக மாட்டேங்குது
அப்புறம் உன்னொருத்தவங்க என்ன பண்றாங்க அப்ப இருந்தவங்களாம் நல்லா சாப்பிட்டு இருந்தாங்க நல்லா ரைஸ்சு எப்படி அப்பல்லாம் ரைஸ் எல்லா இல்ல ல அரிசி அஹ கஞ்சி தயிர் அந்த மேரிதான் சாப்பிட்டுன்னு இருந்தாங்க ஆமா ஆமா ஆமா ஆன் இந்த அரிசி தான் சாப்பறது இப்ப நம்மத் த சிக்கன் ரைஸ் பீஃப் ரைஸ்சு எல்லாமே வந்துச்சுல ஆனா அப்பதுலே இந்தே ஃபீப் சாப்ட்டுன்னு இருந்தாங்க அது உடம்புக்கு ஹெல்தி இன்றாங்க
உம்
ஆனா இப்ப இருக்கவங்க வந்து சிக்கன் தான் அவ்வளவு லைக் பண்றாங்க எல்லாரும் சிக்கன் நம் ஒடம்புக்கு எவ்ளோ கேடு கெடுதலு
அது பிளாய்ட பாய்லர் கோழி எல்லாம் அப்படி வரும் நம்ம நாட்டு கோழி சாப்பிட்டோம்னா அந்த மாதிரிலாம் ஒன்னும் ஆவாது
நாட்டுக்கோழி அது செய்ற வி அதுவும் நம்ப வீட்ல செஞ்சோம்னா நல்லா இருக்கும் வீட்ல செய்யற விதத்துல இதுவே இப்போ ஒரு எடத்துல சொல்றாங்க நாங்க வள்த்த கோழி தான் நாங்க செய்றோம் கூட அதெல்லாம் நம்ம நம்ப முடியாதுல எப்டி செய்றான் அவங்க வள்த்தக்கோயா ப்ரா பாய்லர் பிராய்லர் கோலியானு தெரியாதுல
ஆமா ஆமா கர்ட்டுதான்
அதனால நம்ப கடையில வாங்கி சாப்பிடுறது அவ்ளோ அவாய்ட் பண்ணனும் ஏன்னா நம்ப அவங் வய்சு சானவங்க இருக்கிற மாரி நம்ப இருக்கணும்ல அவ்ளோ ஸ்ட்ரென்த்தா ங்க எலும்புலாம் அவுங் போன்லா அவ்ளோ ஸ்டேன்தா இருக்கும்
ஆமா ஆமா
இப்பதான் நம்பளுக்கு மூட்டு வலிக்குது தொ இடுப்பு வலிக்குது அதெல்லாம் சொல்றோம் அவுங்க அப்பய அப்ப சாப் ட்ட பொருள் இப்ப எதுமே நல்லதா வரமாட்டேங்குது நம்ளுக்கு
ஆமா வர்ல வர்ல
ப்ப வந்து ஃபேன் காத்தில்ல
உம்
காத்து அப்டியே ஓலக்கோட்டா இருக்குமா
இப்பல்லாம் ஃபேன் போட்ட கூட அப்படியே அனல் காத்துதான் ஏசி இல்னா இருக்க முடியாது
இருக்க முடில இப்ப கூட பாருங்க ஏசி போட்டுதான் பத்துட்டு இருக்கன் ஆனா அப்பயும் ஒரு
ஆஹ் மா ஆனா அனள் அடிக்குதான் அடிக்குது சில் வெளிய கிளைமேட்ஸ் சில்லுனு இருந்தாலும் அ நல்
ஆமா அப் அப்ப இருந்தவங்க எப்டி ஓலக்கோட்டா சின்ன ஓலக்கோட்டா கட்டி வெளிதான் வந்து பத் த்துப்பாங்களா எல்லாருமே அப்ப இயற்கையா காத் த்து வந்துச்சு எந்த இதுவும் இல்ல இப்பதான் ஒரு ஒரு எட்த்துல கொளுத்தி உட்டு இன்னனவோ ஸ்மெல்லு வரு அப்டி இப்டின்றாங்க எல்லாமே பண்றாங்க வர வர ஜென்ரேஷன் வந்து ஒண்ணொண்ணு மாறினு போவுதல இன்னும் வர ஜென்ரேஷனுக்கு எப்படி எப்படி இருக்கும் அதெல்லாம் யோசிச்சாலே பயமா இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணு மரம் வளர்க்கணும்
ஆமா
நம்ப வளர்த்தாதா நம்ப உடம்புக்கு நல்லது வர ஜென்ரேஷன் அவங்களுக்கும் நல்லது ஆமா வேற எதுவுமே நம்மளுக்கு நல்லது இல்லை
ம்
ஆமா அப்புறம் வேற இது பழ எல்லாம் சாப்பிடுறோம் அதெல்லாம் நம்ம வீட்லயே போட்டு வச்சுனாதான் இப்போ ஒரு பழம் சாப்பிட்டு கொட்ட போட்றோனா அது மொளச்சு அது வர்துனா அது வரட்டு பொறுமையாவே வறட்டும் ஆமா அது வரட் பொறுமையா வரட்டும் வந்து நம்மளுக்கு மரமா வந்தாலே போதும் ஏன்னா இயற்கை காத்து வாங்குது அதான நம்மளுக்கு நல்லது
நல்லது நல்லது நல்லது
ஆமா ஓகே ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ பேசுறது இருக்கு ஓகே ப்ரோ நன்றி ப்ரோ